ஹலோ
கேக்குதா தோழி
கேக்குதுங்க தோழி நல்லா இருக்கீங்களா கேக்குதுங் ம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்
அ அப்புறம் சன்னா மசாலா எல்லா எப்படி செய்யறதுன்னு கொஞ்ச சொல்லுங்க
சென்னா மசாலா நானா நா செய்வே நா நா வந்து நைட்டே கொட்
ம் நீங்க செய்யற மெத்தேடு சொல்லுங்க ம்
நான் அததுதான் நைட்டே வந்து எது வேணுமோ அது போட்டு நைட்டே தண்ணியில ஊற வச்சிருவே வெள்ளமு முக்கல்லையா இருக்கட்டு கருப்பு முக்கல்லையா இருக்கட்டு எது வேணுமோ அது ஊற வச்சுட்டு காலையிலேயே எழுந்துட்டு அதை வந்து விசில் ஊட்ருவோ ஒரு ரெண்டு விசிலு ரொம்பல்லா ஃபுல்லா அதுலயே வேக வச்சிரமாட்டே சும்மா லைட்டா ஒரு ஒரு விசில வுட்டு எடுத்துப்ப அதுக்கப்புறமாயிட்டு நான் வந்து வெங்காயம் தக்காளி பட்ட லவங்கம் ம்
எல்லா அரைச்சிப்பீங்களா
ஆமா
அரைச்சிப்பீங்களா சும்மா வதக்கனா மட்டும் போதுமா
இல்ல இல்ல அரைச்சிருவே டைரெக்ட்டா எல்லாமே அரைச்சிருவே இப்ப வெறும் புளி குழம்புக்கு மட்டுதான் நான் வந்து வதக்குவே இந்த மீன் குழும்பு புளி குழம்பு இப்படி இருந்தா மட்டும் ஆ மத் மத்தபடியல்லா வந்து பச்சையாவே அரைச்சிடுவே அரைச்சிட்டு அப்புறமா எண்ணெயை ஊத்தி அதுலதான் வந்து நா வந்து வெங்காய தக்காளி ஒண்ணு போட்டு அதுல தான் அந்த மசாலாவ போட்டு அதுல கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ண உடுவ அந்த மசாலாவே அந்த எண்ணெயிலயே அது வதங்கு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும்போது அந்த கொட்டை போட்டுட்டோ அதுல அதுக்கு மேல வந்து தண்ணி எவ்வளவு வேணுமோ ஊத்திட்டு என்னென்ன வேணுமோ உப்பு மொளகாதூளு மஞ்ச தூளு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போ ட்டு சே சேத்துட்டு அதுக்கப்ர டேஸ்டு பாத்துட்டு உப்பு குக்கர திருப்பி இன்னு இன்னு விசில நம்மளுக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விட்டுக்கலா அந்த மாரி கொட்ட எவ்வளோ வெந்திருக்கோ அதை பொட்டு அந்த மாரி விட்டு ஆ ஒரு சிலர் எல்லாம் வாத வந்துக்கிட்டு செய்யறாங்கோ ஒரு சிலர் இப்படி
வதக்கிட்டு செஞ்சாதான் வதக்கிட்டு செஞ்சாதான் அது வந்து கிரேவியா வரும் அது வந்து நீங்க பச்சையா செஞ்சீங்கன்னா பச்சையா செஞ்சீங்கன்னா அது ஒரு மாரி ஒரு ஸ்மெல் அடிக்குமா சில நேரம் சம்டைம்ஸ் மேக்சிமம் அடிக்காது மினிமம் வந்து அதான் சில பேத்துக்கு உங்களுக்கு வந்து வதக்க தெரியு எனக்கு வந்து இப்போ பச்சைய இருந்து வதக்கும் போது திடீர்னு நாங்க பாதிலயே எடுத்துட்டோம்னா அது ஒரு ஸ்மெல் அடுத் துரு இல்லயா அந்த மாரி எப்பவுமே எனக்கு அது செட் ஆக மாட்டேங்கு அதனால எப்பவுமே வதக்கி
ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு ஸ்டைல அது நீங்க அப்டியே பழகிட்டு இருந்தாலு உங்களுக்கு அப்டியே எங்க பக்கோ நாங்க இப்டியே பழகிட்டு இருந்தாலு இந்த மாரி அடுச்சு க்கி நாங்க டக்குன்ன இந்த மாரிதா அரச்சி அரச்சி அப்பறமா எண்ணெயில அத ப்ரை பண்ணி விட்றோண்ட்டு எங் ஒரு பெருசா வித் வித்தியாசோ ஒன்னும் கெடையாது நீங்க முன்னாடி வதக்குறீங்கோ நாங்க அரச் வச்சுட்டு அப்பறமா போட்டு கொஞ்ச நேரோ அத வந்து எண்ணெயிலயே அத விட்ரு அவ்ளோதா வித்தியாசம் ஆமா நாங்க அரச்சிட்டு விட்றோ நீங்க முன்னாடியே உட்டுறீங்கோ அது டைரெக்ட்டா நீங்க சொல்ற மாரி நம்ம போட்டு டோனே தண்ணி ஊத்திட்னா அந்த பச்ச ஸ்மெல் அப்டியே வரு நம்ம அந்த எண்ணெயில தா கொஞ் ச நேரோ விட்ரு இல்லையா நல்லா இது பண்ண அப்பறந்தா தண்ணி அந்த எண்ணெ பிரிஞ்சு வரும்போது தா தண்ணி ஊத்துவோ அதுனால அப்றோ விசில் வேற விட்ருறோமா அது நல்லா இதா ஆயிட்டு குக் ஆயிட்டு வந்துரு ஓரளவுக்கு அது நால நல்லா தா வரு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கூ டேஸ்ட்டு கறி கொழம்பு டேஸ்ட்ல தா இருக்கூ மேக்சிமம் இந்த கார கொழம்பெல்லா இந்த மாரி இது மசாலா கொழம்பு செஞ்சாவே இந்த டேஸ்ட்ல தா இருக்கூ ஆ கார கொழம்பும் ஆ நான்வெஜ் சாப்டுவே
ம் இந்த பீச்ஜூலெல்லா நம்ப பிஷ் சாப்டுவோ தெரியுமா பொறுச்சு மேல ஒரு து மசாலா தூவுவாங்கல்ல
ம் ம்
அந்த மசாலா எல்லா எப்டி செய்றதுன்னு தெரியுமா
ஐயோ கண்டிப்பா தெரியாதுங்க தோழி
அது ஒண்ணும் இல்ல அவுங்க அந்த பருப்பு இருக்குல தொவரம் பருப்பு அ கடலப்பருப்பு அப்பறோ வந்து இந்த காரத்துக்கு வந்து மெளகா மெளகா தூள் இருக்குல்ல மெளகாவ வத்தல் இருக்குல்ல அதையு மூணையு வெறு தாளிக்கச்சட்டியில வதக்கணும் வெறும் கடாயில வந்து வதக்கணும் எண்ணெயு ஊத்தக்கூடாது என்ன ஊத்தாம கடலப் பருப்பையு அந்த கொஞ்சோன்டுதா உளுந்து கடல பருப்பு நெறையா போடணு உளுந்து வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச்சு தா போட்டுட்டு அப்பறோ வந்து பச்ச மெளகா இருக்குல்ல பச்ச மெளகானா காஞ்ச மெளகாலையே செவப் கலர்ல இருக்குமே அந்த மெளகா அதையு வதக்கிட்டு தனித்தனியா வதக்கிட்டு அடுத்து மொத்தமா சேத் சேத்து உப்பு போட்டு பொடியா அரச்சுக்கணு கர கொரன்னு அரச்சுக்கிட்டம்னா அதுக்கப்பறோ மீன் பொறிக்கும் போதே நம்ம மேல லா இது இது ஊத்தணு தடவிதா பொறிப்போ மசாலா தடவிதா அது கப்றோ வந்து மசாலா தடவி பொரிச்சதுக்கப்றோ நமக்கு வெளில எடுத்ததுக்கப்றோ பாதி மசாலா போய்ரு அந்த மீன்ல போய்ரும்ல போனதுக்கப்றோ நம்ம அந்த அரச்சு வெச்சுருக்கோம்ல பருப்பு பொடி மாரி அந்த இத மேல அப்டி சூட்டோட ஃப்ரெஷ்ஷா எடுக்கம்மா எடுத்த ஒடனேமே அந்த பொரிஞ்சுகுட்டே இருக்கும்ல எலைல போட்டோன்ன பொரிஞ்சது அந்த ஸ்டேஜ்லயே நம்ம அந்த பொடிய தூவிட்டோன் வைங்களே செம டேஸ்ட்டா இருக்கும் தூவிட்டு அதுக்கப்பறோ வந்து லெமன் புழிஞ்சற்ணு மேல வேணுனா புழிஞ்சுக்கலா ஆனா மேக்சிமம் லெமன் புழிஞ்சுவுட் டோனா செம டேஸ்டா இருக்கூ இந்த மாரிதா நா சாப் ப்டே மீனுன் எடுத்துக்குட்டாலே ஃப்ரை மட்டுதா சாப்றது இந்த கொழம்புல ஆமா ஆமாம்மா ஆமா மேடோ ரீல்ஸ் பாத்தே ஒரு இன்ஸ்டாக்ராம்ல ஒரு யூடூப்ல ஒரு லேடி இப்டிதா பண்ணுவாங்க அப்டி சொல்லி போட்ருந்தாங்க அத பாத்து அந்த மாரியே செஞ்சுர்றது என்னது என்னது எந்த மாரி
ம் இப்ப இதெல்லா போட்டு செய்றேல பவுடெர்லா ரெடி பண்ற அளவு நீங்க டைம் எடுத்து பண்றீங்ளா
அது நா ஒரு வா ஒரு மாசத்துக்கு தேவையானது அப்பவே எடுத்து ரெடி பண்ணி வெச்சுருவே வம்பல்லா போகாது ஆ நம்ம ரெடி பண்ணி வெஸ்ட்டோம்னா அப்பப்ப வேணுங்குறப்ப தூவிக்கலா எப்டி மேக்சிமம் வந்து எங்க ஊர் பக்கோ கடல் பக்கோ தா வீடு
ஓ அப்போ நீங்க நெறைய மீன்னு வாங்கிட்டே இருப்பீங்கோ அங்க எப்டி கூட மாரி வாங்கிடுவீங்ளா அப்டியே ஒரு இது மாதிரி எ ஃப்ரெண்டு் கூட ஒரு எடத்துலருந்து அப்டிதா சொன்னாங்கோ ஏலத்துக் விடும்மோது அப்டியே ஒரு இதுவா எத்துட் வந்துருவோ அப்டின்ற மாரி கேள்விபட்ருக்கே
ம் ம் அப்டிலா இல்ல இது ஏழத்துக்குலா விடமாட்டாங்க கட தா இருக்கு
ம் என்ன மீன் வாங்குவீங்க எது நல்லாருக்கு மேக்சிமம் நீங்க வாங்குறதுல எந்த மாரி மீன் வாங்கனா நல்லாருக் ஓ சூப்பர் சூப்பர் ம் அங்கெல்லா வஞ்சரோ எவ்ளோ பா வர்து கிலோலா
அங்கல்லா எங்ளுக்கு வந்து முன்னூறுவா கிலோ முன்னூறுவா கிலோ
ஆ வஞ்சிரமே முன்னூறு தானா செம
ஆமா
ம் அப்போ தாராளமா எடுத்து செய்லா நாங்க இருக்குற பக்கோலா இங்க எயிட் ஹண்ரட் தௌசண் வரிக்குமே போதுப்பா
ம் தௌஸ் ஆயர்ருவா வரிக்கு வருமா செரி செரி ஆனா எங்க ஊர் சைடு கடல் பாக்கமா அதனால வந்து இங்க முன்னூறுவா நானூறுவா அதுவு சண்டே ன்னா ஒருலா இதுல லோட் ஆட்டோல கொண்டு வருவாங்க மீன்னு மீன்னு கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அப்டி மொத்தோ மொத்தோமா தருவாங்க வாங்கிட்டு வந்து நம்ம தேவையானத எடுத்துட்டு தேவயில்லாத அப்டி பக்கத்து வீட்லயே ஷேர் பண்ணி அந்த மாரி நீங்க சொன்ன மாரி தான் வெச்சுக்கோங்ளே ஒரு கூட நெறைய தருவாங்க அது கலந்து கலந்துருக்கும் ஒரு மீன் கடையாது எல்லா மீனு கலந்து கலந்துருக்கு அப்டி ம் அப்டியே சாப்ட்டுகணு நமக்கு தேவயான மீன எடுத்துட்டு
ம்
அப்டியே சாப்ட்றது செல நேரோ ஆத்து மீன் வரு
ம்
ஆத்துல வளப்பாங்க இல்லையா அந்த மீன் வரும் அதுவும் டேஸ்டாதான் இருக்கு ம்
நிறைய ஆனா வீ்ட்ல மீன்தான் ஆனா மீன்தான் ஹெல்தின்றாங்க நல்லா சிக்கன் எல்லாம் அதிகமா சாப்டக்கூடாது மீன் மீன்தா சாப்டணும்ன்றாங்கோ
மீனே சாப்ட மாட்டா
ஐயயோ அவ்ளோ இதுவா இருந்த மீன் பிடிக்காதா ஆனா மீன் எல்லார்க்குமே மேக்சிமம் புடிக்கு ரொம்ப
ஆ மீனு கருவாடு அந்த மாரி ஐட்டமே சாப்ட மாட்டா அவெ சிக் சிக்கன் மட்டன்னாதான் சாப்டுவா அவனுக்காண்டியே சண்டே சிக்கனு மட்
அத அப்டி இருக்கவங்களுக்கு இப்டி இப்டி இருக் ருக்கிறவங்களுக்கு அப்டி
நல்லா கெடைக்கு ஆனா சாப்ட மாட்டாங்க ம்
அதுதா எங்களுக்கு ஃபிஷ்ஷூ கெடைக்காது ஆனா ரொம்ப எல்லாருமே லைக் பண்ணுவோ ஃபிஷ் கொழம்பா ஃப்ரையாருக்கட்டு விரும்பி சாப்டுவோ செய்யும்போது அது ஒரு ஸ்பெஷலாருக்கு எங்களுக்கு இன்னும் உங்களுக்கு அது கொஞ்சம் சழிச்சுட்ருக்கு அங்கயே இருக்கிறதுனால செஞ்சுனே இருக்கதுனால வேற என்ன வகையா செய்விங்கோ மீன்ல என்னா பண்ணுவீங்கோ கொழம்பு ஃப்ரை இரண்டு தானா
ஆமா ஆமா வேற என்ன பண்ணனு அதுல வேற எது பண்ற மாரி இல்ல எறா வந்து சும்மா கூட்டு மாரி வைக்கிறது கூட்டு மாரி வெப்பாங்க எங்க அம்மா பண்ணுவாங்க எங்க அம்மா பண்ணுவாங்க வெங்காய அதுவு அப்டியே தா வெங்காய தக் காளி வதக்கி இஞ் கிளீனிங்லா கடைலயே பண்ணி தந்துருவாங்க நம்ப பண்றதெல்லா கஷ்டோ
அப்ப கூட வீட்ல அத ஏதோ ஒண்ணு சிறுசா இருக்கு எடுக்கனு அப்படின்னு வாங்களே
அதெல்லா இல்ல அங்கேயே அவுங்க எடுத் தந்துருவாங்க முப்போர்வா குடுத்தம்னா கடைலயே
போம் ம் அவுங்க என்ன எடுத்தாலுமே வந்து ஒரு நரம்பு மட்டு இருக்கு அத நம்ம வீட்ல எடுக்கணு அப்டின்ற மாரி சொல்லுவாங்க
ம் அதா நா பண்ணது நா பண்ணதில்ல அது அது எங்க அம்மாதா பண்ணுவாங் க
ம் எ பசங்களுக் கூட ரொம்போ புடிக்கு எறா ஆனா எனக்கு செய்ய வராதுன்றத்னால கொஞ்ச வெளில வாங்கி குடுத்து பழகிட்டே நானு
ம் ம் அது வெளில வாய்ங் குடுத்தா நாலஞ்சி பீஸ் தா இருக்கு இதுவே நாம ஒ கடையில வ னா பா எறாவா வாங்கி பண்ணம்னா கொஞ்சோ குவாண்டிட்டி நெறையருக்கு நெறைய பேர் சாப்பல்லா ஆமா
பட் அது செய்ய தெரியாதுன்றத்னால அப்டியே விட்றது அ வா வெளிய போனா வாங் குடுத்துட்டு அதோட விட்றது
ம் அ கிளீன் பண்ணா மட்டு வேற ஒருத்தங்க எடுத் தந்துட்டாங்கனா மே அந்த மேல உள்ளது கீழ உள்ளது ஒன்னு மாரோ அத மட்டு கிளீன் பண்ணி குடுத்துட்டாங்னா நம்ம பண்றது ஈஸி தா அதா நீங்க இது பண்ணுவீங்கல்ல சன்னா பண்றீங்கல்ல அந்த மாரி
ம் ம் அது தாங்க நம்ளுக்கின்னே இருக்கில்ல யூடூப் சரி இதுன்ட்டுனே எல்லா போட்றாங்கோ தெரியாத கூட எப்டியாப் பட்டவங்களு சமையலே தெரியிலியா போடு யூடியூப்ய போடு ரெசிபிய போடு கட கடனு அது என்னனா வே தேவையோ
நல்லா பண்ணுவாங்க ரெசிபி பண்றதுலா அந்த லேடி நல்லா பண்ணுவாங்க அ நீங்க அத அத செக் பண்ணி பாருங்க அது நல்லாருக்கு அவுங்க பண்றது பூராமே நல்லாருக்கு
லா இருக்குன் நெறைய பேருது பாக்கவா நல்லாருக்கு
ம் ம்
சமையல் ஐட்டம்ஸ் எல்லா நெறையா பாக்குறே குருப்பு அந்த ட்ரிக்ஸ் ஸு நெறைய டிப்ஸ் சொல்லுவாங்க அதுக்கான டிப்ஸ் எல்லா சில டிப் பண்ணா நல்லா இருக்கு அப்டி பண்ணா நல்லா இருக்கு அந்த மாரி எல்லா பாப்பே அதனால வந் புடிக்கு தா சில விஷ்யோல்லா புடிக்கு நீங்க சொன்னது வேனா நா ட்ரை பண்றே உங்க ஃபிஷ் ஃப்ரை வந்து நீங்க சொன்ன பொடி வேனாட் ரெடி பண்ட்டு ஆ ரெக்ஸு
மே மீன்ல தடவுறீங்கல்ல அது கொஞ்ச காரத்த கொறச்சுக் தடவுங்க பொரு அப் ஆ மேல தூவுறதுனால அ கம்மி
ம் புரிஞ்ச்சி அததா பு தவா ஃப்ரை தா நா பண்ணி இல்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு போட்னுமா தூவனுமா
மொத அத ஃப்ரை பண்றீங்கல்ல அது வந்து தேங்காண்ணேல பண்ணணுங்க ரீப்ண்ட் ஆயில பண்ணாதீங்க தேங்காண்ணேல பண்ணீங்கனா செம்ம டேஸ்ட்டாருக்கு எங்க ஊர் சைட்லா எல்லாருமே தேங்காணெ
அவ்ளோ தேங்கா எண்ணெ வாங்குறீங்ளா நீங்கோ அது
ஆமா ஆ ம் மாசோ ஒரு மூணு லிட் ட்ரு தேங்கா எண்ணெ மட்டுந்தா வாங்குவோ
ம்
இது ஆயில்லு வந்து இந்த ஆயில் ரீஃபண்ட் ஆயில்லா யூஸ் பண்றதுல்ல அப்பளம் பொறிக்க மட்டுந்தா அந்த ரீபண்ட் ஆயில் அது கூட மேக்சிமம் தேங்கா யூஸ் பண்ணிக்கிறது
ஓஹோ எங்களுக்கு அந்த ஸ்மெல் புதுசா இருக்குறதுனால புடிக்க மாட்டேது ஆட் பண்ண
போக போக பளக்கிறு சிஸ்டர் மொததா கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் போக போக பழகிரு நீங்க சாப்ட சாப்ட
ம்
அ சாப்ட்டா அதுக்கப்புற அதுக்கு நீங்க அடிக்ட் ஆயிருவீங்க
செரி அப்டியே ட்ரை பண்றேப்பா
ம்
நெக்ஸ்ட்டு செரிங்கப்பா மிக்க நன்றி கால் பேசுந்துக்கு
ம் பாக்கலா ஃப்ரீயா இருந்தா நெக்ஸ்ட் டைம் பண்லா
ஆ ஓகேப்பா நன்றி